ஆ சொல்லுங்கப்பா
கேக்குதுங்களாப்பா
ஆ கேக்குதுப்பா என்னப்பா பண்றீங்க
நானாப்ப டைம்மு எப்டி போகும் அப்படின்றத உக்காந்து போ பாத்துட்டு உ்க்காந்துட்டு இருக்கேன் கெடிகாரத்த பாத்துட்டு உக்காந்துட்டு இருக்கேன் டைம் போற போகவே மாட்டேங்கிது ஆமா எனக்கு
போய்ட்டு இப்ப நான் என்னதெரிமா பண்ணிட்ருக் ரயில்வே ஸ்டேஷன்ல் உக்கான்ட்டு இருக்கேன்
அப்டியா அச்சச்சோ என்னப்பா இப்டி சொல்றீங்க
ஊருக்கு போலாம்னு கெளம்புனம்பா டிக்கெட் புக் பண்ணி பண்ணீட்டு ஒன்பது மணிக்கு ட்ரெயின்னுனங்க நானும் இவர்ட்ட சொல்லிட்டே இருக்கே ஏழு மணிலேருந்து ஏழு மணிக்கெலாம் போயிடலாம் ஏழு மணிக்கெலாம் போயிடலாம்னு எங்க வீட்டுக்காரர் இருக்காரு பாருங்க எப்பவுமே அந்த பஞ்சுவாலிட்டி அப்டியே வந்து கீப்பப் பண்ற ஆளுகளுக் அட் லாஸ் மினிட்ல ஓடி ஒரு ஆளு
ஓகே புரியுது புரியுது ம்
போலா போலா போலான்ட்டு இங்கேருந்து கெளம்பந்தே ஏழே முக்கா போனா ஃபுல் ட்ரா பிக்னிக் கிது ரயில்வே ஸ்டேஷன் நாங்க போற்துக் அ முன்னாடி கரெக்டா எ எத்தன மணிக்கு எட்டு ஐம்பத்தஞ்சிக்கு தா நாங்க உள்ளவே நோழயிறோ ஒன்பது மணிக்கு ஷார்ப ட்ரெயின் எடுத்துருவாங்கல நாங்க போய்ட்டு கம்பார்மெண்ட் அத தேடி உள்ள போறதுக்குள்ளேயே ட்ரெயின் எடுத்து டா ட்ரெயின் அ மிஸ் பண்ணியாச்சு இப்ப நல்லா புடிச்ச அவர் திட்டி உட்டு அமைதியா உ இருப்போ அடுத்த ட்ரெயின் வர னு அடுத்த ட்ரெயின் இதோட எத்தன மணிக்கா பதினொன்ற மணிக்கா அதனால வெயிட் பண்ணிட் இருக்கோ என்ன பண்றது நம்மதா சின்ன பிள்ளைங்ளுக்கு சொல்லி கொடுத்து வளக் போனோ கரெக்டா அந்த டைம்க்கு போனோ வரனோன்ற தெல்லா இங்கே வந்து இவருனாள இப்போ எல்லாரு உக்காந்தி இவர எல்லாரு புடிச்சி திட்டிட்டு உக்காண்ருக்கோ
ப்ப அது நம்ப ஊர் இப்ப நம்ப ஊருக்கு கெளம்புறோனா நமக்கு அது தூக்கமே வராதே நம்ம எப்புட்ரா அது எவு எப்டி டைம்கு இது எடுத்துவோமா போய்டுவோமா நின்னுடுவோமா அந்த பீதிலேயே இருக்குமே அந்த பேய் அந்த ட்ரெயின்ல உக்காற போதுதா ஆப்பாடி கரெக்ட் கிட்ட வந்துட்டோடா அப்டின்ற பெருமூச்சே வரு ஐயோ இந்த விஷயத்துல எங்க மாமியார்லா அடிச்சுக்கவே முடியாது எங்க மாமியாரு செரி எங்க வீட்டுக் க்காருமே சரி அவங்களலா அச்சி முடியாது ஒரு மணி நேரோ முன்னாடியே போய் உக்காந்துருவாங்க டைம் அய்டோ டைம் அய்டோ டைம் அய்டோ அப்டிலா லேட்ட ஆன கூட சீக்கிரமா கூட கூட உக்காந்துரலா ஆனா அந்த டைலா கட கடசீ நேரத்துக்கெல்லா போய் அவங்கல்லா உக்காந்து ப சரித்திரமே கடையாது காலைலயே அவங்கள சாப்பாடு விஷயமாவே இருக்கட்டோ அவங்களுடைய டெய்லி ஆ தெனோ பழக்க வழக்கமாவே இருக்கட்டோ அது எல்லாமே அவங்கள பாக்கறப்போ ஆச்சரியமா இருக்கோ என்னடா ஒரு பக்க ஆத் கோமாவு வரோ என்னடா அப்டே என்னமோ டைம்டேபிள் மாரி போட்டு வேலைய பாக்குறாங்க என்னது காலைல அவங்க சொல்லுவாங்க நாங்கல்லா காலில நாலு மணிக்கலா எழுந்துச்சிருவோ நாலு மணிக்கு எழுந்துருச்சு வாசல் தெளிச்சிருவோ யாரு மொதல்ல வாசல் தெளிச்சு கோலோ போட்றா அப்டின்னு எங்ளுக்குள்ள அந்த தெருவு அந்த தெருவ்லே நாங்க வ பா பாத்துகிட்டு ஒக்காந்துகிட்ரிப்போ பாரு ஃபஸ் து போடுறா யாரு அழகா போடுறா அப்டின்னு பாப்போ அப்றோ வந்து அஞ்சு மணிக்குலா காஃபி குடிச்சுடுவோ அஞ்சு மணிக்கு காஃபியை குடிச்சிட்டு அடுத்தது அப்டியே நாங்க து என்ன அந்த வீடு வே சாமா கழுவ அத வீட பெருக்குறது அப்டிப்பீ முடிச்ட்டு அ ஆறு மணிக்குலா நாங்க டிஃபன் சாப்ட்ருவோ. என்னது ஆறு மணிக்கு சாப்ட்ருவீங்ளா? அப்றோ ஆமா ஆறு மணிக்குலா நாங்க டிஃபன் சாப்ட்ருவோ. சரி தா அப்பறோ ஆறு மணிக்கு மேலே என்ன பண்ணுவீங்க ஆறு மணிக்கு மேல என்ன பண்ணுவோ எதா வே அவரு சாப்பாடு கட்றது எல்லாத்துக்கு க கட்டி குடுக்கறது இது பண்றது துணி தொவைக்கற வேல அதுன்னு எல்லா ஒம்போது மணிக்குள்ள முடிச்சிர்வோ, அதுவு வந்து இப்ப அவங்ளுக்கு சுகர் வந்துடுச்சு. சுகர் வந்தனால எட்டு மணிக்குள்ள நா எட்டு மணிக்கு சாப்பட்றேன்றது வந்து அவங்க அத ரொம்ப லேட்டுங்கறாங்க. நா எட்டு மணிக் க்கு சுகருக்கு மாத்திர சாப்பட்ற இ, எவ்ளோ லேட்டா சாப்பட்ற தெரியுமா அப்டிப்பாங்க. என்னது எட்டு மணிக்கு சுகருக்கு ல மாத்தர சாப்பட்றது லேட்டுங்கறீங்களா? என்ன சொல்றீங்க எனக்கு ஒன்னு புரியல அப்னா அப்பிட்னா நாங்கல்லா ஏழு மணிக்குலா டிஃப் பண்ணு மாத்திரய போட்ருவோ, சாப்ட்டுருவோ அதுதா டெய்லி உள்ள இது நீங்க என்னடானாக்க ஒ பத் பத்து மணிக்கு எழுந்திருக்கிறீங்க. பத்து மணிக்கு எழுஞ்சு பத்து பதினோரு மணிக்கு டிஃபன சாப்ட்டு, அப்றோ நீ என்ன சமைக்கலான்னு யோசிச்சு அதுக்கப்றோ நீங்க பண்ண ரெண்டு மணி மூணு மணிக்கு மதியான சாப்பாட சாப்ட்டு ஆஹ் உங்களுடைய பழக்க வழக்கமே எதுமே இது இல்ல அப்டின் அப்டியே பாக்கும் போது சொல்லம்போதே எனக்கு மூச்சு முட்டுது. என்னடா இது
எனக்கு எங்க அப்பாவுமே அப்டி தா எங்கம்மா வீட்லயுமே அப்டி தா எங்க அப்பாவு எட்டு மணிக்குலா காலைல டிஃபன் சாப்ட்றனு மதியானோ ஒரு மணிக்குலா சாப்பாடு சாப்ட்றணு. திருப்பியு நாலுலருந்து நால்ரக்குள்ளே டீ குடிச்சடணு. திருப்பி ஏழ்லந்து ஏழ்ரக்குள்ள நைட்டு டின்னர முடிச் ட்டு எட்டு எட்ரைக்குலா படுத்துருவாரு. படுத்துட்டு திருப்பியு காலைல பத் தீங்கனா நால்ர மணிக்குலா இங்கெல்லா நா விடிய விடிய ரெண்டு மணி வரையு கூட உக்காந்ட்டு வேலய பாத்துன்ருப்பே. அதுக்கப்றமா தா வந்து படுத்துட்டு கால்ல எழுந்துக்கறதே ஒம்போது பத்து மணிக்கு தா எழுந்துப்பனே.
ஆமம்
லேட்டா படுத்துட்டன்னா எழுந்துக்கறது
ஆமா கஷ்டமாருக்கு. ம் அந்த காலேலதா தூக்கோன்டறது தன்ன மீறி தூக்கமே அந்த அன் ஞ்சு ஆறு மணிக்கு தா இன்னோரு அஞ்சு நிம்ஷோ படுக்லாமா ஒரு பத்து நிம்ஷோ படுக்லாமா அப்டிங்கற இது வருது. ப்பா நால்லா நாத்திக்கெழமெல்லா சொல்லவே செஞ்சிருவ. வீட்ல யான யாராத் து எழுப்புனீங்க அவ்ளவ்தா அப்டின் சொல்லிட்டு. அப்பயு ஆ மத்த நாளு அஞ்சு அ மீதி வாரத்துல அஞ்சு நாளு, ஆறு மணிக்கெல்லா எழுந்துர்ச்சு ஆகணு, வேற வழி இல்ல. ஸ்கூலுக்கு ப சாப்பாடு போ கட்டணு, புள்ளைங்களுக்கு டிஃபன் செய்யணு அப்டி இப்டின்றதுனால ஆறு மணிக்கு எழுந்திருச்சாதா அந்த வண்டி கொஞ்சோ அட்லீஸ்ட் ஒரு எட்ர மணிக்காவது அப்டியே வந்து கொஞ்சோ ஓகே எல்லா முடிச்சுட்டோ. அப்டிங்கற ஒரு இது வரு திருப்தி வரு. இல்ல ஒரு அர மண்நேரோ நா லேட்டா எழுந்துச்சாலு புள்ளைங்களுக்கு சாப்பாடு கட்ட முடியாது. அவுங் கத்த ஆரம்பிச்சுருவானுங்க. எட்டு பத்துக்குலா டைம் ஆச்சு டைம் ஆச்சு கேட்டு சாத்திடுவாங்க கேட்ட இது வே கேட்ட சாத்திருவாங்க, நா வெளிய தா நிக்கணு அப்டின்ட்டு அப்டியே சண்ட போட ஆரம்பிச்சுருவானுங்க. ஆனா அப்டியே எல்லாத்தயு நிறுத்திடுவே நிறுத்திட்டு நீங்க போங்க மத்யானோ சாப்பாட செஞ்சு கொண்டு வர போங்க அப்டினு அம்ச்சு வுட்டுருவ. அந்த அர மண் நேரோ லேட் பண்ணன்னா அந்த மொத்த நாளுமே எனக்கு ஃபுல்லா வேஸ்ட் ஆயிடு.
அது தா எனக்கு நா இப்ப வீட்ல இருக்கற்னால தா எனக் இந்த இது இப்ப நா திருப்பியு நா வேலைக் போக ஆரம்பிச்சுட்டன்னா நைட்டு ஒம்போது மணிக் க்குலா எல்லா வேலயு முடிச்ட்டு படுத்துருவே. படுத்துட்டன்னா காலைல எழுந்துப்ப எழுந்து டிஃபன் வேல சாப்பாடு வேல எல்லா முடிஞ்சிருச்சுன்னா ஏனா எட்டு மணி க்லா போய்டாங்க. பஞ்சிங் மிஷின்ல கைவைக்கணு. அதனால வந்து எட்டு மணிக்கெல்லா அங்க உள்ள ப்ப இன்னோன்றதுல ஓடி போயிடுவ. அதே மாரி எட்ரைக்கெல்லா அங்க டிஃபன சாப்டனா ஃபஸ்ட் பீரியடுக்குள்ள நா உள்ள போயாகணு. கரக்ட்டா நைன் ஃபிப் டி ஃபை கு ஃபஸ்ட் பீரியட் ஸ்டார்ட் ஆயிடு அதனால உள்ள போயிட்னுன்றதுக்காக மொத் த்தவலையு முடிச்சுரு. அதே மாரி அ பன்னெண்டரேலேந்து ஒன்றர வரையு லன்ச் டைமு, அப்டின்னுபோது அந்த பன்னண்டர மணிக்லா சாப்பாடு சாப் அதே மாரி ஈவினிங் பாத்தீங்கன்னா த்ரீ தேர்ட்டி இலாம் டீயோ காஃபியோ என வந்தன்னா அதையும் கொடுத்து மற்ற அப்ப நைட்டும் திருப்பிங்க எட்டு மணிக்கு பாக்லா டிஃபன் வேல முடிஞ்சிடு அப்ப ரெட் குட்டினா அது போகும்போது எனக்கு உடம்பும் பாத்தீங்கன்னா நல்லா இருக்குற மாரி இருக்கும் அந்த டைம் மாறி இப்ப நா வீட் வீட்ல இந்த ரெண்டு வருஷமா இருக்கறதுனால டோட்டலா என் டைம் நான் இப்போ ஆன்லைன்ல வேல செய்றதுனால தெனமும் படுக்கறதுக்கு மினிமம் ரெண்ர ரெண்ர ஆயிடு எனக்கு. அதுக்கப்புறோ எனக்கு தூங்கற த்துக்கு மூணு மூன்றையாய்டு மு அப்டியே ஒரு மணி நேரோ அப்டியே ஏன்னா உடம்புல்லா வடலிக்கூ அத எப்படி வலிக்குன்னே சொல்ல முடியாது அது மாரி இருக்கூ எனக்கு நா வீட்ல தானே நான் சும்மா தானே ஃபோனல தானே பாக்குறன்னுவாங்க ஆனா அந்த ஃபோனில பாக்கறது டோட்டலா பாடியே மொத்தமா பிஞ்சு போட்ட மாரி இருக்கும். அது அதுலயே ஃபுல்லா படுக்க அதுக்கு மூன்ரையயிடும் அதுக்கப்புறோ படுத்தனா இவர் கிளம்பும் போதும் எழுப்பு வாரு ஊன்னு சொல்ல மாட்டே ஆன்னு சொல்ல மாட்டே. அதே மாரி என் பையனும் சில நேரத்தில காலேஜுக்கு ஒரு நேரோ சாப்பாடு கட்டுவே ஒரு நேரோ சாப்பாடு கட்டவே முடியாது சொல்றே அப்ப நா காசு அனைப்பற நீ போய் வா அங்க போய் சாப்புட்டுக்கோ அப்டின்றவே என்னால கண்ணை துறக்க முடியாது சுத் சுத்தமா அந்த ஒன்போது மணிக்கு மேல அதான் மெதுவாக கண்ண திறந்து அப்டியே என்னால நடக்கவே முடியு அதுவெறியு நடக்க முடியாது திருப்பியு ஒரு பன்னெண்டு மணிக்குள்ள எல்லா வேலையு முடிச்சுட்டனா திருப்பியு உக்கார்ணு ஃபோன்லே உக்காஞ்சன்னா செரியா இருக்கூ எனக்கு ரெண்டு வருஷோ டோட்டலாக என்னுடைய அந்த ரொட்டீன் ஒர்க்கே மாறிடுச்சு இப்ப திருப்பியு நா வேலைக்கு போ போறன்னா அந்த ரெட்டீன் வர்கு வரும்போது அது தா எனக்கு திருப்பியு எப்டி இருக்குனு தெரியல இந்த இன்னு ரெண்டு மூணு நாள்ள வேலைக்கு கிளம்புற மாரி இருக்கூ பழைய மாரியே திருப்பி தொடங்கணு என்னால ஓட முடியும் ஓட முடியா உன்னெனா ஏஜ் ஃபேக்ட்னு ஒன்னு இருக்கா? ஏஜும் ஆயிடுச்சா நின்னுறுகிட்டே இருக்கணு என்னால நிக் இருக்க முடியுமா பண்ண முடியுமா என்னன்னு தெரியல எஞ்சின்ன நாத்னாறு என்ன திட்டிட்டே இருக்குறா நீ தா வேணாம்னு நின்னுட்டு இப்போ திரும்பியும் போய் ஏன் உன்னய நீ எடுத்துக்கிறவுங்குளுக்கு தா முடியலைன்னு தெரியுதுல்ல ஏ ஊ ஒடம்ப கெடுத்துக்கிற உனக்கு வேலைக்கு போய் தா எல்லாமே நடக்கணுன்னு இருக்கா உனக்கு ஏன் புரிய மாட்டேங்கிதுன்னு திட்டுறா ஆனா எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா வீட்டு வீட்டுல இருக்கிறனால என்னுடய செல்ஃப் கான்பிடெண்டே போன மாரி ஆயிடுச்சு என்னடா இது நம்ம வீட் வீட்டுக்குள்ளயே உக்காந்து பைத்தியமாய்ட்டுமா அப்டின்ற மாரி கூட எனக்கு தோணுது சில நேரத்தில
ஆமா கண்டிப்பா அந்த நானுமே அது ரொம்ப ஒணர்ந்திருக்கே அதுனாலதா நான்லா இப்ப வேலைக்குன்றது நா கெளம்பியே ஆகணு அப்டின்றது கட்டாயமா இருக்கே நா யோசிச்சே அது நம்மோ வீட்ல உக்காந்துட்டு நம்ள இருக்குற நம்ம அத கரெக்டான இது யோசிக்கிறோ அப்டிங்கிறத வந் து அது நம்ம வீட்ல இருக்குறதுனால இல்ல இல்ல தப்பா இருக்கு நம்மோ ஏனா நம்மோ வெளில வெளி உலகமே தெரியாம உள்ளயே இருப்போ இல்லியா மேபி அப்டி கூட வந்திருக்லா மாறி இருக்குலா நம்மதா அது தெரியாம தெரிஞ்சுக்காம இருக்லா த அப்பே இப்டி இருக்கும் போல இருக்கு நம்ம தப்பா சொல்றோ போல இருக்குன்னு அப்டின் சொல்லிட்டு நம்ளே நம்ம தம்ம தாமே தப்பு தப்பு தப்புன்னு நம்ம மூளைய இது பண்ண வச்சு நம்ம யோசிக்கிற்து தப்பு நம்ம நெனைக்கிற்து தப்புன்ற மாரி நம்ம அத வந்துற்து அந்த இதுவே அப்டிதா நானு யோஸ் ச்சு அப்டிதா விட்டுட்ட ரொம்ப நா வேலைக்கு போனப்போ வேலேல இருந்த எவ்ளோய்க்கு எவ்ளோ நானு அந்த இதுவா தைரிய தைரியமா பேசுவே எல்லார்கிட்டியு பசுங்க ஆம்ளைங்க கிட்டலா வெச எனக்கு உன்னுடைய மேனஜர்னா அது தப்புனா தப்புதான் சார் அப்டின் சொல்ட்டு ஆர்க்யுமண்ட் பண்ணுவ ஆனா என்னால வந்து அந்த ஆர்க்யுமெண்ட் வந்து எ வீட்ல வந்து எ வீட்டுக்கார்கிட்ட கூட என்னால பண்ண முடில அந்த
இப்பவுமே கூட பாருங்ளா அந்த வீ ட்ல இருந்ததுனால அந்த செல்ப் கான்ஃபிடென் போனதுனால இப்ப நம்ள யாராச்சு அதட்ன மாரி பேஸ்னா கூட இல்ல ஆமாமாம் அங்க தா தப்பு பண்றோ சரி உட்ரு போ அப்டின்
அப்டிதா ஆமா ஆமா அது உண்ம அதுதா அது நா திரும்பி இப்ப வேலைக்கு வந்துட்டு நா அத உணர்ந்த அது நா எவ்ளோ வாட்டி அந்த தப்ப அந்த வளந் இது பண்ணிட்டு வச்சு விட்ருவே அ அவரே தப்பு பண்ணிர்ந்தாலு பரவால்ல வுடு நம்மதான நம்ம யோச்சு நம்ம தா பண்ணிர் போ அப்டின்ற மாரி யோச்சு யோச்சு விட்டுட்ட இப்போ நா திரும்பியு விட்ட வேலய திரும்பியு வேலைக்கு போக ஆரம்பிச்ச கப்புறோ அது எப்டி அவரு சொல்லலா அது எப்பிடி நம்ம அது நம்ள நம்ம மேல அந்த பழிய குடுக்க நம்ம மேல சொல்லலா அந்த பழி தப்பு நீ அந்த பழி நீ வாந்து நீ தா அந்த தப்பு பண்ணிருக்க அப்டின்றத வந்து அவ்ளோ வா வாதாடி அத பொருள நான் இது அந்த தப்ப நீ தா பண்ணிருக்கன்றத பண்ண வச்ச இப்போ வந்து அவுங்கலா ஓ தெளிஞ்சிட்டா முழுச்சுக்கிட்டா அப்டிங்கிற மாரி அவுங்க யோசிக்க ஆரமிஸ்ட்டாங்க இவுளோ நாளா என்ன சொன்னாலு தலயாடிட்ருந்தவ இப்ப வெளியே போனது பதிலுக்கு பேச ஆரமிச்
சூப்பருகா அதா சூப்பர் அதா அந்த செல் கான்ஃபிடென்ட் வந்து வச்சு பாத்தீங்னா அதுக்கு தா நானு ட்ரை பண்ற செரி பாருங்க சரியா நாளைக்கா பேசுற உம் உம் சரிமா உம்